உ கால் வந்துது ம்
ம் ம் ம் செரி செரி என்ன பண்ணிட்ருக்க
த்தமா பேசுடி
என்னடி பண்ணிட்ருக்க சாப்ட்டியா சமையெல்லா முடிஞ்சுதா
நா இன்னு சாப்புல்ல சமையல் முடிச்சுட்டேன் வீட்ல கெஸ்ட்டு காலயில இருந்து செம டென்ஷன்னு என்னோட போன் எதுமே வேலை செ செய்யல
அய்யய்யோ ஆ இன்னு போனையாக்கி
ஆமா ஒரே டென்ஷனு
ம் ம்
இப்பதா உக்காந்துருக்கே
செரி டென்ஷன்தா அதுக்காக சாப்புடாம இருக்கணுமா இன்ன
நா இப்புடியே திருஞ்சுட்ருக்கே அதுனால சாப்புல்ல போனுங் கையும்மாமே தெருஞ்சுட்டு இருக்கேன்னா அதுனால சாப்புட்ல போன எப்ப கொண்டு போய் வை வக்கிரேனோ போய் சாப்
மொதலெல்லா ஒ லேப்டாப் கையுமா திரிவ சிஸ்டம் இருப்ப சாப்ட மாட்ட இப்ப போனுங் கையுமா இருக்
ஆமா அப்புடித்தா இருக்குது என்ன பண்ண சொல்ற ஓ கடவுளே ம்
தம்பி பொயிட்டானா ஸ்கூலுக்கு
ஆ போய்ட்டா
சேரி
என்னன் தெரியல ஏதோ எரர் வந்துக்குட் டே இருக்குது
அப்புடியா ஆ ஏன் தெர்ல ஓ ஒர் டைம் வேணா ஃபோன சுவிட்ச்சாஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிப் பாரு
அதா போட்டு பாக்கணு அத பாத்துட்டு ச ரி பண்ணனு
நம்ம பேசி முடிச்சோன்னே வேணா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ம் ம் நா இன்னக்கி மொச்சையு முருங்கைக்காயும் போட்டு கொழம்பு வெச்சேன்டி
மொச்சையு முருங்கக்காயு கொழம்பா
நல்லா இருக்கு
சேரி நா முள்ளங் கியு முருங்க்காயும் போட்டு சாம்பார் வெச்
சூப்பர் சம்ம ஆ தம்பி சாம்பார் கொண்டு போயிருவானா பருப்பு குடுத்து உடுவியா
இல்ல இல்ல சாம்பாருதா ஊத்திக் குடுத்து உடுவே
ஆ சேரி சேரி
பாருப்ப வீட் ட்ல இருந்தா தா அது எக்கூ கொண்டு போனாண்டி ஆதுனால பருப்பு நெய் சாதங் குடுக்கல
ஓ சேரி சேரி சேரி ம்
எக்கு கொண்டு போறனால சாம் பாரே ஊத்தி குடுத்
ஆ தனி உடுவியா குடுத்து உடுவியாடி
என்னது
இல்ல சாம்பார்லா தனியா குடுத்து உடுவியா
பெசஞ்சி தான்டி அவனுக்கு எப்டி பெசைய தெரியு பெசஞ்சு தா குடுத்து உடுவே அது வீட்லன்னா காயெல்லாம் வெச்சி ஊட்டிருவே அங்க போய் காயெல்லா சாப் ப்ட மாட்டா அதனால சைடிஷ் கு மு டைய குடுத்துட்டு சம்பார அ ஊத் தி குடுத்து வுட்டே காலையிலயே காய வெச்சு ஊட்டி வுட்டுட்டே
ம் செரி சேரி ம்
போய்ட்டா
ஒக்கே ஒக்கே அ
சாய்ங்கால்த்துக்கு தா எதாவ்து ஸ்நாக்ஸு கேட்பா ஸ்நாக்ஸ் அவுளுக் ஏ முறுக்கு இருக்குடா கொண்டு போடான் ன்றே வேணாமாமா நா கடைல போய் நானே சூஸ் பண்ணி வாய்ங்கிறேன் போய்ருச்சு
எங்க அங்க ஸ்கூல்ல இருந்து கடைல போய்க்குவானா இல்ல போம் போதே வாங்கிட்
போகேலே இவங்க வாய்ங் குடுப் பாங்க வாங்கி என்னைக்காவ்து ஸ்நாக் ஸில்லேனா எதாவ்து வாங்கி டப்பால வச்சு குடுத்து வுட சொல்லி அனிப்புடுவேண்டி
ஆ ஓ செரி
அது பாத்தா அ அது வந்து இப்ப இது என்ன ஆய்ருச் சின நானே போய் சூஸ் பண்ணி நானே வாய்ங்கிறே நீ வீட்லெல்லா வாய்ங் கி வைக்காதீங்கன் சொல்ற அளவுக்கு வந்துர்ச்சு அதா ரொம்ப ஓவரா பேசுறாண்டி பதிலே பேச முடிய மாட்டேங்கிது அய்யோ என்னால மு டியில பதில் பேச முடியாத அளவுக்கு ஓவரா பேசு ஒழுங்கா படிடா முதல்ல அப்புடீன்னு
ம் நீ இத பாத்து பாத்து அவ அவனு பேச ஆரம்பிச்சிருவா
ஆமா சி இப்பயே யாரோனு கேட்டாங்க யாருன் தெர்ல யாரோ ஒருத்தவுங்க கேட்டு அ இவனுக்கெத் த்தன வயசாகுது மூணு வயஸாய்டுச்சா அப்டின் கே ட்டாங்க இல்ல ரெண்டு தா ஆகுது அப் டின் சொ ன்னே ரெண்டு வயஸ் சாகுதுன் சொல்றீங்க நல்லா பேசுறானே ஓரளவு அப்டின்ட்டு இந்த டாட்டா பய் பய் சொல்றது ஏஜ்
அதானே ஆ
அப்டின் சொல்ற ந அதுக்கு சொல்லுதுங்க நல்லா பேசுறானாமா அடப் பாவிகளா அப்டின்னு ஏன்னா அவுங்க சை ட்லேல்லா அதெல்லாம் பேசலையாமா
ஓ
ரெண்டு வயசுக்குல்லா இவ்ளவுக்கு பேசல அப்டின் சொல்லுத்
ம் ம் ம் அது இங்கெ நம்ம ஊர்ல இருந்துதுங்னா வெளியில தெருவுல பாக்கம் போது வெக்கெம் போது எல்லாரையும் பாத்து பேசம் போது பேசிருங்கடி நல்லா
ஏ அது மட்டு இல்லடி ஃபஸ்ட்டு ப பேபி வந்து எப்பயுமே ஸ்லோவா தா பேசுன் சொல்லுவாங்க ஆனா செகெண்டு பே பி வந்து ஃபஸ்ட்டு பேபி பேசுறத வச்சி பேசிடுன் சொல்லுவாங்
சேர் செரி ஆ ஆ செரி செரி
கூடயே தான வெளாடுது
ஆமா ம் ம் சேரி சேரி
நானே தேவ் வந்து பேசல பேசலைன்தா சொல்லிட்ருந்தே
அப்டியா
ண்டும் ஏன்னா கொழுந்தம் பிள்ள வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு
சேரி ஆ ஆ
சவே இல்ல சும்மா அம்மா அப்பா அதெல்லா சொல்லுவா தா ஆனா எதுவுமே பேஸ் து வா அதாவது வார்த்தை எல்லா தெளிவா வல்ல ஸ்பூ ஸ்பீ கே ஜி சேர்க்கறக்கு நல்லா எல்லாமே சொல்லுவா சண்டே மண்டே எல்லாமே சொல்லுவா ஆனா வந்து வார்த்தை எல்லா கொளறி கொளறிதா வரும்
ம் ம்
ம் ப ஸ்கூல்ல போட்டே ஒரு வாரத்துலயே தெளிவா வார்த்த வந்துருச்சு தெளிவா பேஸ்
நல்லா பேசாமதா எல்லா பிள்ளைளுடையு பழக் இ நல்லா பேச ஆரம்பி ஷ்டோ ம் பாப்பா அப்புடித்தானே மகதி ப்புடிதா பண்ணும் இப்ப பேசவே பேசாது ஒரு நாலு நாலரை வயசு வரைக்கும் ஒழுங்காவே பேஸ் ல்லே தாத்தா புத்தான்னு பேசிச்சு இப்போ
வாயத் தறந்துசு பேசவே மாட்
உங்க கிட்டதா அப்புட் பே
அ வீட் வீட்ல நல்லா பேசுதுங்க ஏன்னமோ பச்ச பிள்ளைங்க இப்பதா மொத மொத பேசுற மாரியே பேசுது அது எப்ப பாத்தாலும் உன் மகளுக ஆ சொல்லுங்க ஆன்ட்டி ஆ சரிங்க ஆன்ட்டி வந்தானா சொல்றேன் ஆன்ட்டி அம்மா சொல்ல சொன்னாங்க ஆன் ட்டி சேரிங்க ஆன்டி ஆன்டி ஆன் என்ன ஆன்டினு ஆ ஆயிட்டே மே அத ஏண்டி இத்தன தடவ சொல்றீங்க அப்புடின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருங்க
ஆமா ம் செரி அ அப்றோம் டி என்ன பண்ணிட்டு இ இங்க பாரு நம்ம ஆ இந்தா அத்த இருக்காங்க படுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் லா பிரிச்சாச்சி ஆ பரவால்ல இப்ப ஸ்டிச்சிங் பிரிச்சு குளிச்சிட்டாங்க இப்ப கொஞ்ச நல்லா அவங் அவங்களே அவங்க வேலைய பாத்துட்டு
ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஸ்டிக் எதுவு குடுத்துருக்காங்களா
மொதலயே வாக்கர் வாங்கிட்டோண்டி நாங்க ஆனா அந்த வாக்கர் வந்து ட்டு ரெண்டு நாள் தாண்டி யூஸ் ஆச்சி அப்பறம் யூஸே ஆகல
பாவி கேட்டுட்டு யூஸ் பண்ணி க்ளால்ல
ம் ஆனா அது இல்லாம நா ஃபர்ஸ்ட் நடந்திருக்க முடிஞ்சிருக்காது
செரி செரி பரவால்ல அ
சேரி அதனால இருக்குட்டுன்ட்டு இப்ப அவங்களே நடந்துட்டு எல்லா ஓரளவு பரவால்ல ரோ டெய்லி ஃபிசியோ வந்துட்டு இருக்காங்க ஆமா அதனாலதா கொஞ்சோ பரவாலடி ஆ வீட் ட்ல வந்து பண்ணி குடு
எவ்ளோ டி சார்ஜ் ஆகு
க் ஐநூறுவாடி
ஆத்தாடியத்தா கையோட பேமெண்டா இல்ல மந்திலி பேமெண்டா
அ
வார வாரம்
ம் ஆம்மா வந்ததுக்கு போய் தகுந்த மாரி குடுக்கோன் அ ரெண்டு காலுக்கு பண்ணிட்டு போவாங்க ஒரு காலுக்குதா ஆப்ரேஷன்னு ஆனா ரெண்டு காலு கு பண்ணிருவாங்க
பண்ணிருவாங்க எவளோ மண் நேரோ மண்ணுவாங்க
முக்காம்மண்நேரோ
எ பரவால்லியேடி ம் க்காம் மண் நேரோ ஐநூறுவா சம் ஐநூர்ருவா சம்பாரிச்சர்லாமேடி இங்க முக்கி முக்கி நாள் ஃபுல்லா உக்காந்தாலு ஒண்ணு முடி
அதுதா ஆம்மா
அய்யோ எனக்கு இப் ஒரே தலவலிக்கா
ஏய் எனக்கு இப் இப்ப ஒரு நாலஞ்சு நாளா கண்ணெல்லா வலிக்குதுடி தலையெல்லா வலிக்குது என்னால ஃபோனே பாக் க்க முடியமாட்டேங்குது
கரெக்ட்டு தா
ரொம்ப வலிக்கிது இதுலேர்ந்து என்ன தெரியுதுன்னா வயசாயிடுச்சுன் தெரிது
ஏ அப்புல்லா சொல்லதடி நீனே இப்புல்லா சொன்னா நாங்
என்னடி இப்டி சொல்ற நீனு
தோண்லடி அ
ம்
அதுனால கூட இருக்கு
பாப்போ
பாத்துக்கலா சரியாயி உனக்கு எது இதெல்லா எப்டி இருக்கு ஏதோ ஸ்டிச்சர்ஸ் லா போட்டியே வாயில எல்லா ஹலோ
கேக்குதா ஹலோ
கேக்குது இப்பதா கேக்குது
ஆ செரி செரி ஆ பரவால்ல இப்போ ஓகே ஓகே டி பரவா ல்ல இப்ப அந்த ஸ்டிச்சிங்லா பிரிச் ட்டு பரவால்ல தேவயில்லாம வாய கடிச்சு ஒதட கடிச்சு ஏந் தல எழுத்து பாரு
சனிய எப்ப கூட வருவாருன்னே தெரியாது
தெரியாது ஆமா
ஆமா
வேண்டிய நேரத்துல வந்துருவார் ம் ம்
கோல் டவே இருந்தியே செம் வாழல
ம் ஐயோ கடவுளே கால்ல சாப்பாடு சாப்ட்டியா டி
சாப்ட்டே நா சாப்ட்டே நீ இன்னு சாப்பலல
கால்ல என்ன டிஃபனு
காலைல சட்னி
ம் அவ்ளதானா ஏய் கல்லு எப்படி டி நான்ஸ்டிக்கா வச்சிருக்க
ஆஹ இல்ல நா நார்மல் கல்லுதா நம்ம
நார்மல் கல்லு நம்ம கல்லுனா என்ன கல்லு மரகதக்கல்லா வச்சிருக்க சொல்லு என்ன கல்லு கேட்டா நார்மல் கல்லாமா
ரில
தெரியலையா ஏ உங்க மாமியாரோட பாத்திரமா அது
இப்ப வாங்கனது நாங்க சேரி நீனு சாப்ட்டுட்டு கூப்பிடு எனக்கு
அப்படியா இருடி வைக்கலா ஏன்டி நா அப்புறமா சாப்ட்டுக்கிறேன்டி
ஏன்டி பசு மணி பதினொன்னு ஆயிடுச்சு அப்புறம் இன்னு சாப்பிடாம இருக்க
பதினொன்னு ஆகட்டுன்னு தாண்டி ஒக்காந்துருக்கே
அ சேரி ஓ கே
சேரி சேரி நா பாக்குறே நீ அப்புறமா கால் பண்ணு வேலெல்லா முடிச்சுட்டு அப்புறமா கால் பண்ணு
சேரிடி சேரி சேரி ஆ ஆ ஓக் கேடி பாய் பாய்
அம் பாய் பாய்
ம்